தோழி நல்லாருக்கீங்ளா தோழி
ஆ வணக்கம் தோழி
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்க தோழி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோ தோழி வீட்ல வேல அதிகமா இருக்கு தோழி இன்னைக்கு
ஏன் தோழி என்ன வேல
அ நா ஒரு கம்பெனில வேல பாக்குற தோழி அதுல வர வேல அதுல பேசணு அதுல பேசலன்னா அந்த மாச வரக்கூடிய அந்த ஒரு ரூவா ரெண்டு ரூவாயு வராம போய்ரு
நீங்க வந்து அதுக்காக ஒரு நேரத்த ஒதுக்கிக்கலால தோழி
கரெக்ட்தா தோழி நம்ம பேசுற நேத்துல வாடிக்கையாளர்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க
ம் ஆமா ஆமா ம் நீங்க எப் என்னா வந்துட்டு கால்ல நீங்க வந்து கொஞ்சோ நீங்க என்னோட பெர்மிங் ஓட சுறுசுறுப்பாருக்கனு தோழி ரொம்ப நீங்க தூங்குறீங்களோன் தோணுது எனக்கு
ஆமா தோழி இன்னிக்கு கொஞ்சோ லேட்டாதா எந்துருச்சுட்ட சொல்ற மாரி பாத்தானாக்கு எட்டு மணிக்கு தா நா எழுந்துரு
ஆமா ஆமா தோழி நானே இல்ல நானே நெறய வாட்டி பாத்துருக்கன்ல நீங்க வந்து எப்டின்னா ரொம்ப ஒரு எட்டு மணிக்கு எந்திக்கிது அது சீக்கிரமா எந்திச்சிட்டோமாங்கிற மாரி நீங்க நெனைக்கிறீங்களோன் எனக்கு தோணுது
ஆமா தோழி மித்தம் எங்கள எந்துச்சு போய்ட்ருக்கே
நா கால்ல இப்பல்லா நா அஞ்சு மணிக்கு எந்திருக்குற தோழி
ஏ ஏன் அம்மா எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒரு தோழி இருந்தாங்க என் பொண்ணு ஊட்ல தூங்குவாங்க பாருங்க தோழி ஒன்பது மணிவரைக்கு தூங்குவாங்க தோழி
ம் ம் அது தோழி அது நைட் டு கண்ணுமுழுச்சா நமக்கு அந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னு இல்லயா
அதே தான தோழி நானு பண்ற நைட் கண்ண முழிச்சி தான தோழி காலைல இத்தன மணிக்கு எந்திருக்கிற நைட்டு நைட்டு வேல பாக்குற பா்த்துபுட்டு காலைல அதுதா நைட் வரைக்கு நைட்ல இப்ப வேல குடுத்துக்குரியே நீ இப்ப நீ
சரி இதோட எத்தன மணிக்கு தூங்குவீங்க நைட்டு
நானா தூங்குறதுக்கு ஒரு மணி ஒன்ற மணி ஆயிரு தோழி
ஒரு ஆறு மணி நேர தூக்க வந்து போதுமானது தோழி நீங்க அத தாண்டியே தூங்குறீங்க
அப்டி கெடையாது தோழி ஆறு மணி நேர தூக்க வந்து எந்த மனுஷனுக்குமே போதுமானா தூக்க கெடையாது
இல்லல்ல நீங்க வந்து அது சரிதா அது இல்ல எப்டின்னா வச்சுங்க இப்போ நீங்க வீட்டு வேல பாக்கணுல்லயா நீங்க காலைல ஆறு மணிக்கு எந்திரிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு எந்ச்சா
வேயர்ஸ் இப்ப பள்ளி தெறந்துட்டாங்க இல்லயா அதனால நா இப்ப இனிமேட் இல்லன்னா ஆறு மணிக்குல்லா அஞ்சரைக்குல்லா எந்திருச்சுருவா தோழி நைட்டு முட்டிக்கு பன்ரெண்டு மணிக்கு படு தோன காலைல நா அஞ்சு மணி அஞ்சர ஆறு மணிக்குலா எந்திரிச்சிருவே ஏன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்கணும்னா அது அந்த வேலை எனக்கு சரியாருக்கு அதுக்கன்னர முடியாது கண்டிப்பா
ம் ஆமா மா ஆமா தோழி இப்ப நீங்க வந்துட்டு அப்ப அடுப்புல வந்து நீங்க ஒரு கொழம்பே வக்கிறீங்கன் வச்சுக்கோங்க கொழம்பு இதே நீங்க நீங்க அந்த ஒரு நாலு பேர்ட்ட பேசனாலே அந்த மாத்ரி கொஞ்சோ யோசிங்க கொஞ்சொம் முடிஞ்சளவுக்கு அந்த மாரி
டக்கு என்னன்னா ஒரு பக்கோ சமையல் நடக்கு ஒரு பக்கோ வேல பாட்டுக்கு நடக்கு இப்டி தா பண்ணிட்ருப்பே நானு ஆ கெடைக்கிற நேரங்கள நா விட்டதுக்கு நா வந்து வீண் பண்ணிக்கவே மாட்டே ஆ தெர்ல இவுங்க எ பிள்ளைங்க ரெண்டு பேரு க த்திட்டு சண்ட போட்டுக்கிட்டு அது வேற அவுங்க ஒரு பக்கோ ஆ வேல பாத்துட்ருப்பாங்க
இப்ப தோழி நீங்க வேற ரொம்ப போட்டு அடிக்கிங்கன்னு நா கேள்விப்பட்ருக்கே தோழி
ஆமாந் தோழி உறுச்சு எடுத்துருவே தோழி அப்டியல்லா இல்ல ஆ அடிப்பே ஆ பிள்ளைங்கள அடிச்சுதா வளக்கணு அடிக்காமலயு வளக்க கூடாதுல்ல ஆ சில நேரங்கள நம்ப அடிக்கவே கூடாது அப்டின் நம்ம நென ச்சுட்ருப்போ அடிக்ககூடாது பிள்ள கூடாதுனு அப்பினு ஆனா அப்ப பண்ணுவாங்க
ஆ கண்டிப்பா இல்ல இப்ப வந்து ஆ இல்லெல்ல ரொம்ப புள்ளைங்க ரொம்ப ரொம்ப வால் பண்ணதுல்ல அப்ப அடிக்கணு தா ஆனாலு சும்மா எப்ப பாத்தாலு போட்டு அப்டியா ஒரு மாரி போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல எப்ப பாத்தாலு அதட்டிகிட்டு கொஞ்சோ ஃப்ரீயா அவுங்க வெளாடட்டு அந்த மாரி
ஆமா ஆமா அப்டிதா இருக்கு ஆ ஒரு சில நேரங்கள வெளயாடட்டுனா அப்டின் நெனைக்கும்போது அப்பதா இது மேல ஏறி நிக்கிறது அது மேல ஏறி நிக்கிறது
ம்
பண்றதெல்லா பாத்தீங்கன்னா சரியான கோவமே வரு தோழி சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மாரி பண்ணுதுங்க என்ன பண்றது ஓ ஓட்ட வேண்டியதாதா இருக்கு வீட்ல இருக்குறோ அப்டிங்கம்பொழுது வீட்டு செலவுக்கு வந்து நம்ம போய் கணவர்ட்ட போய் ஒருவா குடுங்க ரெண்ட்ருவா முடியாது இப்ப தாத்துக்கு நா என்னோட செலவையு நா பாத்துக்கணு எங்கம்மா அப்பா செலவையு நா பாக்கணு நன்னொருத்தட்ட போய் நா எனக்கு காசு குடுங்கன் போய் கேக்க முடியாது
ஆமாந் தோழி கண்டிப்பா இப்ப வந்துட்டு நம்ப நம்ப ஒரு அழைப்பு ஒருத்தோங்களுக்கு அ எடுக்றோனா வச்சுங்க அத கூட எடுக்க மாட்றாங்க நம்ம எங்க காசுக்குதா ஃபோன் பண்ணுவோ அந்த மாதிரி ஆய்டுச்சு இப்ப இப்ப வந்து யாருமே இப்பப்ப சொந்தோ பாசோ அந்த மாரில்லா கெடயாது காசு இருந்தா மதிப்பாங்க இல்லனா மதிக்க மாட்டாங்க அவ்ளதா
ஆமா அதுனால கொஞ்சோ வீட்லருந்தபடியே வர வேலயெல்லா பாத்துக்கிட்ருக்கே இதுல வர பாட்டுக்கு இன்னிக்கி றால புடிச்சு வாய்ன்ட்டு வந்துருக்காங்க
ஆனாலு தோழி இப்ப வந்துட்டு நீங்க வந்து இருக்ற வீடு வந்து என்ன வாடகை வீடு தான
ஆ ஆமாங்
ஆ இப்போ நீங்க வாடக வீடுனா வந்துட்டு இப்போ இப்ப நா வந்துட்டு ஆ தண்ணி புடிச்சு வக்கினு போய் வாச கூட்டணு வீடெல்லா கூட்டணு அப்றோ ஜாமா கழுவணு அந்த மாரி ஒரு வேல அதிகமா இருக்க மாரி இப்ப நா வேல பாக்கனா ஒரு ஆ ஒரு மண் நேரோ ஆவு இப்ப நீங்கன்னா வந்து ஒரு எல்லாமே பக்கத்துலதான இருக்கு இப்ப சமைக்கும் போது நீங்க ஜாமா கழுவில்லா அப்பறோ வீடு வீடு மட்டுந்தான கூட்ட போறீங்க அந்த ஹா அந்த நடு கொண்டு இருக்கறத மட்டுந் தா கூட்ட போறீங்க அதுக்கப்பறோ துணிய தூக்கி அந்த வாஷிங் மிஷின்ல அந்த துணி தொவைக்கிற இதுல போட்டா அது தொவச்சுறும் அந்த மாதிரி இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலயே அதிகமா இருக்காது இல்லயா உங்களுக்கு கொஞ்சொ சுலபமா இல்லயா அந்த வேலல்லா
ஆமா அதாவது நீங்க சொல்றது நம்ம சொல்றதுக்கு வேனா ஈஸியா இருக்கு ஏன்ம்ப சமையலற அப்டின்ற சமையலரக்குள்ள வந்துட்டனு வச்சுங்க அந்த சமையலரேலதா பொழுதுக்கு அன்னக்கி இரவு சாய்ந்தரோ வரைக்குமே இந்த நாளை வரைக்குமே சமையல் அறையில தா நிக்கணு
ம்
காலேல பாருங்க இப்ப காலேல நா எந்துருச்சு அ பாத்தரோ தேச்சே கொஞ்சோ எப்பமே ராத்திரி தூங்கும் போது நா பாத்தரோல்லா வக்க மாட்டே அப்ப ஆஆ
ம்
ஆல்ரெடி இன்னைக்கு காலேல பாத்தரோ தொவைகரதுக்கு ஆ இப்போ காலேல டிஃபன் செஞ்சு குடுத்தே பிள்ளைங்களுக்கு உப்புமா செஞ்சே சட்னி அரச்சு குடுத்தே ஏனா உப்மா வந்து இங்க வந்து பெருசா சாப்ட மாட்டாங்க அதுனால காலேல உப்மா செஞ்சு குடுத்து கொஞ்சோ சட்னி அரச்சு குடுத்து அவுங்களுக்கு சாப்பாடு ஊ ட்டி விட்டு ரெண்டு பேத்துக்கு அதுக்கு அந்த அந்த அந்த பாத்திரத்தையு ராக கழுவி வச்சு டு வீட்டல்லா கூட்டி அள்ளிட்டு ஆ இவ இப்ப தண்ணி வந்துச்சு தண்ணி புடுச்சு வச்சே அதுக்கெடேல ஆ நம்ம ஆ டீ காப்பி போட்டு அது சாப்டே காலயே எந்திரிச்சு நானு குளுச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லா ரெடி பண்ணியாச்சு இப்ப கொஞ்சோ கொஞ்சோ வேலைய பாக்கலா அப்டின் போய் ஒக்காந்தே ஒரு ரெண்டு மூணு வேலதா முடுஞ்சிச்சு அதுக்கு அந்த அண்ணா இந்த மாரி இப்ப வந்து இன்னைக்கு நாயிற்றுக் கிழமன்றதுனால இது வாங்கிட்டு வந்து காங்க ரால் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்ப இந்த ரால கிளீன் பண்ணனு அதோட சுத்தோ செய்யனு அத அத உருச்சு அத சு த்தம் செய்யறதுலயிருந்து ஆ அரச்சு அத சமைக்கணு
அதுல வந்துட்டு தோழி ழி நீங்க வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதுல ஊத்துனா அது தோல் ஈஸியா உறுச்சற்லால்ல
அ அப்டி நா செஞ்சது கெடையாது தோழி அது அது வந்து அதோட சுவை வந்து மாறி போகு தோழி
ஆ
அந்த முறைய நா பயன்படுத்னது இல்ல நம்ம கையாலேயே தா கொஞ்சோ எவ்ளோ நேரோ ஆகப் போது எல்லா ஒரு நேரந் தா வெந்நீர் வச்சு ஊத்து அதை நேரந் தா சாதாரணமா சமைச்சாலு அதே நேரந் தா
ம் ம்
அதுனால அது ஒரு பெரிய ஒரு வேல கெடையாது என்ன நம்ம ஒரே ஆளே இருந்து இப்ப எல்லாமே அலஞ்சுகிட்ருக்கு செய்யணு போகணுங்கறது வந்து ஆ இத சுத்தோ செய்யணு அப்டிங்கிறது வந்து கொஞ்சோ நேர எடுத்த வேலதான நமக்கு இப்ப பாருங்க மணிய பத் பதனொன்னு இருக்குமா பதனொன்னு பத்து இருக்கு குனு நெனைக்குறே அ ஆக்கிட்டு நடும சமையலறைய விட்டு வெளியாவறதுக்கு எப்டி பாத்தாலு எனக்கு ஒரு மணி ஆயிரு ஆ அதுக்காகதாங்
நீங்க வந்துட்டு அம் இப்ப வேல பாத்துக்கிட்டே நீங்க கொஞ்சோ கொஞ்சோ வேல பாக்கலால்ல அதாவது உங்க வேலயு பாத்துட்டு நீ இந்த வேலயு பாத்துக்கற மாரி
அதுதா அப்டிதா பாத்துக்கிட்டு இருக்கிறே இப்போ நம்போ ஒரே வேலய பாத் பண்ணா அ இந்த வேலயு பாத்துட்டு அந்த வேலயு பாக்கலா ஈஸியா தா இருக்கு ஆனா நம்ம கவனம் வந்து சிதறி போகும் பாருங்களே ஆமா இப்ப ஒ அப்டின்னா ஆ உங்கள்ட்ட ஒரு விஷய ஏ நான் பேசுவே நா இதுக்கு நா இதுக்கு அரிசி போட்டனா பருப்பு போட்டனா உப்பு போட்டனா அப்டின்ற ஒரு கொழப்பம் வந்துரு என்ட தா இந்த வேலையு பாத்துக்கிட்டு அந்த வேலையு பாப்போ முடியருதா மாறி தா ஓடிட்டு இருக்கு
ம் இப்ப நா வந்து தோழி வீட் ட்ல வந்து சமக்கிற பாத்தீங்களா அந்த நேரத்துல ஆ நா கடகடன்னு பேசிட்டே வேல பாப்போ சொன்னா நா பாத்துடுவே ஆனா என்ன பிரச்சனனா வீட்ல வந்துட்டு அந்த டவருன்னு சொல்றோம்ல அதுதா எனக்கு பிரச்சன அது மட்டும் எனக்கு சரியா இருந்துதுனாலே நான் எல்லாத்துலயு எல்லா வேலயு முடிச்சிருவே அப்ப நா அதுக்காக மெனக்கெ நேரம் ஒதுக்கி நா வீட்ல எல்லா வேலயு முடிச்சு வச்சுட்டு நா இங்க வர்ற மாதிரி இருக்குல்ல எனக்கு அதுக்காக அதுதா சொல்றே
ஆமா நானுமே அப்டித்தா பண்ணுவே வேணும்னா வே சமையல் வேல வந்துருச்சு அப்டின்னாக்கா ஆ சமையல் வேலய எப்டியே முடிச்சுட்டு இந்த வேலய அப்டியே பாத்துக்கிட்டே நா என்னோட வேலயு பாப்பே பாத்துக்கிட்டே வே நா இன்னொரு கம்பெனில வேல பாத்துட்டு இருக்கே சோ அது வந்து வாடிக்கையாளர்களுக்கு நம்ம பேசும் பொழுது அது நம்ம அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு
ம்
ஆ அப்போ வந்து பாத்தீங்கனாக்கா எ இந்த வேலயும் முடிஞ்சுரு அந்த வேலயும் ஓரளவு எனக்கு முடிஞ்சுரு
ம் நானு அந்த மாதிரி ஒரு இதுக் தோழி பாத்தே எனக்கு ஆனா அது வந்து இந்த கைபேசில இருந்து என்னால அது இதுவே போ ஓபனே பண்ண முடில என்னால
சீனியரிட்டி என்னை பொறுத்தவர அது வந்து உங்களுக்கு அந்த வேல வேண்டானு நா ஏதோ ஒரு நா நினைக்
ஆ உங்க நீங்க அப்டி நினைக்கிறீங்களா
என்னனா அது வந்து பொழுதனைக்கு பேசணும் சரியா அதுவு காலைல ஒக்காந்து பேசுற பேசணு ஒரு நளைக்கு எழுவது நபரிடமாவது பேசணு
கண்டிப்பா தோழி இ இப்ப வந்துட்டு நா அது வந்து ஏ இல்ல நம்ப அது பேசிடலா நா ஏப்டி நெனைக்கிறேன்னா ஆ இப்போ அதாவது எங்க சித்திக்கு வந்து நா அது பேசி குடுத்துருக்கேன்ல எனக்கு அது வந்து ஒரு ஒரு மண் நேர தே எனக்கு டக்கு டக்குன்னு பேசிற மாதிரி எனக்கு தோணுது அதனால இது வந்துட்டு ரொம்ப
அப்பனா நீங்க போயிட்டு நேரா நீங்க அலுவலகத்த போய் பாருங்க ஆ அலுவலகம் போனீங்க அப்டினா திங்கக்கிழம போங்க அ போய் து அங்க வந்து மேலாளர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லி டானே அப்டின்னு சொல்லிட்டு ஏனா நாங்
ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சன ஒண்ணு இருக்கு தோழி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்துட்டு இப்ப இந்த அலுவலக அலுவலகத்துக்கு போனீங்கன்னா நீங்க வந்து இங்க அ அங்கதா நீங்க வந்து சேர்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அவுங்க வந்து அது அதாது நீங்க வந்து இப்ப என்ன இங்க போ இங்க போ சொல்றீங்ள இங்க பு அந்த ஓபன் பண்ணிக்கோங்கன்னு சொ றிங்கள ஆ அது அப்டி
ஆமா அப்ப அவுங்க வந்து வேற எடத்துல இருக்கறாங் ஆதாயமா ஆமாமா அவுங்க வந்து வேற எடத்துல இருக்காங்க ஆனா உங்ளுக்கு ப க்கத்துல உள்ளவங்கள்ட்ட போய் நீங்க செ ஞ்சிங்கனாலே உங்குளுக்கு எதாவது தேவை இன்னாக்கா அவுங்க வந்து சொல்லுவாங்க. ஆ நீங்க வந்து தொலை தூரவத்துல போய்ருவிங்க யா யாரு என்னனு உங்குளுக்கு தெரி
நா இது நா வந்து ரொம்போ
ட்டும் அ எப்பிடி இது பண்றதுனு எனக்கு தெரில.
சின்ன பிள்ளையா அதா சொல்றனே உங்குளுக்கு அப்டின்னா உங்ளால முடியு அப்டின் அதுதா என்னனா நீங்க வந் எங்க வேல பாக்கறீங்க அப்டின்றத நீங்க யாருகிட்டயிமே ஸ் சொல்ல கூடாது மொதல்ல.
கண்டிப்பா கண்டிப்பா ம்.
ஆனா வேல பாக்குறோ ஆ உக்காந்தி ப்ரோக் க்காந்து வேல பாக்கற எடமா இருந்துதுன்னா நல்லாருக்கு. இதுலியே உங்குளுக்கு இப்ப லேப் டாப் அந்தமாரி இருந்துதுனு வெச்சுக்கோங்களே அழகா வீட்லியே போட்டுட்டு நீங்க உக்காந்து ஒர்க் பண்ற ஒரு சூழல நீங்க ஏற்படுத்திகலா.
அ லேப்டப் இருக்கு தோழி எங்கிட்ட அதில வந்துட்டு எப்டி இது பண்ணிக்கலாமா நம்ப.
ஆ அதில கூட நீங்க வந்து பா பண்ணலா ஆனா இதியதா என என்ன யோசிக்கிறன்னா தோழி இங்க இருக்கிறது கிராமப்புறம் இல்லையா? அது அது அது அது ஒரு ஒரு சனதா தவர மத்படி வேற எது
இப்ப எப்ப நா எப்டி நெனை
நன்றி தோழி உங்க எல்லும் நறைய பேசிட்டே தோழி நன்றி தோழி.
நன்றி ந